ஹலோ ம் ஆ கேக்குதுக்கா நல்லா இருக்கீங்ளா ஹாய்
ஆ நல்லாருக்கோ நீங்க
ம் நல்லா இருக்கங்க்கா என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க இப்போ வந்து சும்மாதா இருக்கோ ஃப்ரீ டைம் நீங்க
ம் நானு ஃப்ரீயா தான்க்கா இருக்கே இப்பதா டீ போட்டு குடிச்சே அப்டியே உக்காண்ட்ருக்கே நைட் என்ன சமைக்கலா அப்டின்னுட்டு
ஆ ஹா இனிமேதா எனக்கு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு பசங்க வந்டாங்க
ம் ம்
படிச்சு குடுக்கலா அப்டின்ட்டு தா
ம் ம்
இப்ப வந்து பசங்க எழுதிட்ருக்காங்க எழுதி முட் சொன்னா படிக்கணு படிக்க வெக்கணு ம்
ம் என்னுடைய பசங்க பெரியவ கிரிக்கெட் விளையாடிட்ருக்கா குட்டி பைய இப்பதா தூங்கி எழ்ந்திரிச்சா இதுக்கப்பறமாதா பண்
என்ன சமையல்
சமையல் சப்பாத்தி பெசஞ்சு வெச்சிருக்கே
ஆ
தால் எதாது பண்லாமா இல்ல வேற எதாது செய்யலா என்ன பண்லான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கே குருமா பண்ணலாமாண்டு
உங்க வீட்டு சைட்லா மழ பேஞ்சா
ம் ம் ம் ஆமாக்கா மழதா இப்பதா ஸ்லோ ஆயி க்கு ஜோரா பேஞ்சிட்டு இருந்துது ஸ்லோ ஆயிருக்கு
ஓகே ஓகே பசங்கல்லா நல்லா படிப்பாங்களா
ஆ சின்ன பைய நல்லா படிப்பா பெரிய பைய கொஞ் சோ சேட்ட உக்கார வெச்சு சொல்லி குடுக்கணு
அப்பிடியா எங்க வீட்ல பெரிய பைய ஓகே சின்ன பொண்ணு இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கு
ம் ம்
படிக்கவே சி-சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு சோ வந்து இப்பதா ஸ்டார்ட் ஆயிருக்கு
ம் ம் பெரிய பைய தேர்டு குட்டி பைய வந்துட்டு யூ கே ஜி
ஓகே ஓகே
அவ சின்ன பையன பத்தி எனக்கு டென்ஷனே கொடையாது ஆ அது அவனாவே பண்ணிக்குவா ஹோம் ஒர்க் பண்ணாம தூக்க கூட வராது வந்தோனே ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு தா வேற வேல ஆனா பெரிய பைய அப்டில்ல அது இன்னுமே வெளாடி
ம் ம் உங்க பசங்கல்லா ஹெல் த்தியா சாப்டுவாங்களா
ஆ ஆ பெரிய பைய ஓகே வெஜ்டபில் ஆ ஆ பெரிய ம் பெரிய பை சாப்ட்டுப்பா சின்ன பைய சாப் ட்டா மாட்டா கொஞ்சோ கம்பல் பண்ணி தா குடுக்கணு
ஓ நாங்க எங்க வீட்
அவங்களே சாப்ட்டுப்பாங்களா நீங்க ஊட்டி விட்ணுமா
நா வந்து அவங்களே சாப்ட்டுப்பாங்க ஏ பைய வந்து டுவெல்து பொண்ணு வந்து சிக்ஸ்த்து
ம்
ரெண்டு பசங்க அவங்களாவே சாப்ட்டு பாங்க அதெல்லா பிரச்ச சன கெடையாது ஆனா ஹெல்த்தியா வந்து ஒரு ஒரு நான்வெஜ் இல்லாம சாப்ட மாட்டாங்க வா வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்சு குடுப்பே அந்த மாரி குடுப்பே
ம் எங்க சின்ன பைய நான்வெஜ் தா அவனுக்கு நான்வெஜ் தா வேணு வெஜிடேரியன் அவ்ளோ சாப்ட மாட்டா பெரிய பைய வெஜிடேரியன் ஃபுல்லுமே நான்வெஜ் அவ்ளோ லைக் பண்ண மாட்டா குடுத்தா கூட வேணா சொல்லிடுவா எப்பியோ ஒரு டைம் சாப்டுவா
எங்க வீட்ல வீக்லி ஒன்ஸ்தா இல்ல இல்ல சும்மாதா இருக் க வீட்ல நீங்க
ம் நானு ஹவுஸ் ஒய்ஃப்ங்க இருக்கே நர்சிங் முடிஸ்ட்டு
இப்போ வீடே கரக்டா இருக்குது நமக்கு
ம் இல்ல நெக்ஸ்ட்டு மந்த் இந்து போறே நெக்ஸ்ட்டு மந்த்லந்து ஒர்க் போறே நாலுநானி கி மச்சினனுக்கு மேரேஜீ சேரி அதல்லா முடிச்சிட்டு அ ரீஜாயின் பண்ணணு நெக்ஸ்ட் மந்த்துலந்து போறே
அ அ நாங்க வீடு வீட்லதா இருப்போ
சேரி சேரி ம் நா வந்து இது இல்லாம ட்ரெஸு இதெல்லா சேல் பண்ணிட்டு இருக்கே சாரி குர்த்தா மாரி சேல் பண்றே அது ஓகே சீசன் டைம்ல இந்த காலேஜ் ஸ்டுடென்ட்டுக்கு குடுப்பே மத் த டைம்ல நமக்கு இன்கம் வேணு இல்லையா
ஆமா
ஆ ஃபெஸ்டிவல் டைமுன்னா ஓகே வந்தா எல்லா ஒரே டைம் வருது போனா ஒரே டைம் போயிருதில்ல அந்த மாதிரி அதனால ஓகே அதுவே பா த்தா முடியாது மறுபடியு ஒர்க் போனாதா அப்டினு போலான்னு
ஆ ஓகே ஓ
ஆ ம் அப்டியா
ஜாயின் பண்ண
ஓகே அது ஆ ஓகே ஓகே
டியூஷன் வந்து இன்னு ஜாயின் பண்ல நெக்ஸ்ட் மந்த்லந்து ஜாயின்
ஓ
இந்த மன்த் வந்து வீட்ல ஸ கிளாஸ்ல வந்து எழுதிதா போடுவாங்க
ம் ம்
அதுனால எழுதுறேன்றாங்க அதா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து போறேன்றாங்க சேரி போட்ர்லா நெக்ஸ்ட் மந்த்லருந்து ஏனா வீட்ல இருந்தா விளையாடிட்டே இருப்பாங்க பசங்க படிக்க மாட்டாங்க
ம்
அதனால என்ன பண்லா செரி டூசன்ல சேத்திறே இந்த மண்த்தே போங்கண்டே இப்பதான ஸ்கூல் தொரந்திருக்காங்க இப்பதான புக்கு குடுத்தாங்க இப்பதான எல்லா நடத்துறாங்க இந்த மா இந்த மன்த்து போகட்டு நெக்ஸ்ட் மந்த் நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோ அப்படின்ட்டாங்க
ம்
அப்டியா அதோட செரி நா விட்டுட்டே எப்டியு இன்னு நடத்தி போட்ருக்க மாட்டாங்க எதுவு கிளாஸ்ல எளின்தா போடுவாங்க
ம்
அதனால நா வந்து இது பண்ல
யுஸ் நீங்க நாலு செக்கா என்னது
நீங்க பேசுறது கேக்க மாட்டேங்குது சிஸ்டர்
நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சிஸ்ட்ர்
நா லவ் லவ் மேரேஜ் தா
எத்தன வருஷ லவ்வு
ந்து அஞ்சு வருஷொ ஆஹஹ
ஆஃபிஸ் கு
இல்ல பக்கத்து வீடு பக்கத்து ஏரியா
ஓ இப்ப அதே மாரி
பக்கத்து ஏரியா ஆ
இப்பையு
ஆ இப்பையு இருக்கே
என்னது என்னா சொல்லு
நீங்க பேசுறது கேக்கவே மாட்டிங்குது
இப்ப கேக்குதா
ஃபஸ்ட்டு தெளிவா கேட்டுச்சு இப்பா ஆ இப்ப கேக்குது ஆ கேக்குது
நானு மொபைல் உள்ள இருந்ச்சு வெளியே போயிட்டு மழ வருதுன்ட்டு டவல் எல்லா எடுத் துட்டு வந்தே நின்னுடிச்சு மறுபடியு வருதுன்டு அனாலதா வாய்ஸ்
ஆங்க ஆ நாங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் லந்து
ம்
பக்கத்து ஏரியா
ம்
நா வந்து இப்ப சித்தி வீட்டுக்கு போனப்போ பாத்து மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சோ அப்புறோ
எப்டி அடி எல்லா வாங்னீங்களா இல்ல அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அரேஞ்சுகு
அவுங்க அவுங்களு ஆஹ்ஹ ஃபைட்டு சரியான ஃபைட் அவங்க வீட்ல என்னை என்னைய வேணாண்றாங்க எங்க வீட்டுல அவங்கள வேணான்
வாஆ ஆ கடைசியில அடி ஒதல்லா வாங்கி
டாங்க ஓகேனு சொல்லிட்டு வந்ட்டாங்க வந்த எடத்துல சண்ட ஆயிடுச்சு
ஓ
அதோ அதுக்கப்புற தா வேணா வேணா வேணா அப்டின்ட்டாங்க அவங்க வீட்ல என்னய வேணானு ரிஜெக் பண்ட்டாங்க அவு எங்க வீட்டுல அவங்க வேணான் சொல்ட்டு ரிஜெக்ட் பண்ட்டாங்க அதுக்கப்புறோ ரெண்டு பேரு ஃபைட் பண்ணோ எங்க வீட்டு்ல நா ஃபைட் பண்ண அவ்ங்க வீட்ல அவ்ங்க ஃபைட் பண்ணாங்க
உம்
அந்த மாரி ஃபைட் பண்ணி உ தேர்ட் டைம் ரெண்டாவது ட ரெண்டாவது டைமு வந்து பேச பேசும்போது அப் அப்பயு ஃபைட் மூணாவதடவ அக்சப்பே ஆச்சே எல்லாரு ஹாப்பி அடிதடிலா வந்து சரியான அடி அவ்ங்க வீட்ல அவ்ங்கள அடிக்க மாட்டாங்க
ம்
அவ்ங்க வந்து வீட்ல அக்கா அக்கா மச்சான்ஸ்லா வந்து ஒத்துக்ல
ம் ஹூ
அவ்ங்க வந்து வேற பேசுவாங்க லங்குவேஜ்ஜூ நாங்க வேற லங்குவேஜ் பேசுறொ அதனால வந்து அதனால மட்டு வேணாண்ட்டாங்க ஆ அதனால எனக்கு லங்குவேஜ் தெரியாது அவங்க ல தமிழ் அன்ட் உர்து பேசுவாங்க நாங்க உர்து நா வந்து தமிழு அதனால வேணான்ட்டாங்க
எப்ப
அதனாலே செரி நம்ம வந்து அதுக்கப்றோ எப்டியோ போராடி எங்க வீட் ட்ல நறைய அடி வாங்கி போன்ல்லா வாங் வாங்கீ வாங்கி குடுத்துடுவாங்க அந்த சின்ன பட்டன் போன்தா அப்போலா அப்போ வாங்கி வாங்கி வச்சுப்பே நா வச்சு போன் பேசுவே அப்புறம் போன் பேச தெரிஞ்சு தெரிஞ்சு எடு எடுத்து ஒடச்சி போட்ருவாங்க அதுக்கப்றோ இன் இப்ப வர அந்த இது லவ் பொயிட்டேதா இருக்கு இப்ப வரையு கேரிங்கு லவ் வ்வு எல்லாமே அக்சப்ட் பண்ட்டு வா நல்லா வச்சிருக்காங்க
ம்
ண்டு பசங்களாயிச்சு இவ்ளோ தூரொ வரையு டிராவல் பன்னிட்டு இருப்போ நல்லாதா போயிட்டு இருக்கு
ம்
புரிஞ்சுப்பாங்க புரிதல் தான வேணு
ஆமா ஆமா
அது வந்து புரிஞ்சுப்பாங்க நமக்கு நம்ம நமக் ஒடம்புஸ் ரியிலனா தெரியு அவ்ங்களுக்கு ஒடம் சரியில்ல அப்டினு
ம்
அதனால ஓகே நா போய் கடைல வாய்ன்டு வந்துற சாப்பாடு நீ ஆக்காத அப்டின் சொல்ட்டு போயிருவாங்க
ஓ
ஆமா எதாவது ஒண்ணுனா வெளிய விட்டு குடுக்க மாட்டாங்க அவ்ங்க அம்மா கிட்டயு செரி அவ்ங்க வீட்ல அக்கா அம்மா கிட்ட எந்த பிரச்சனையு வராது எங்களுக்கு அவங்க அக்கா நாத்தனார்சுனாலே ஒரு இதுதானே அவங்க அக்கா மா அவங்க அக்கா அண்ணகிட்டலா விட்டே குடுக்க மாட்டாங்க ரொம்ப கேரிங் ஏனா வந் வந்து வாழ்க்கைல அவ்ங்களு ஒரு ஸ்டேஜ் கஷ் றத பட்டாங்க நாம் நானு ரொம்ப கஷ்டப்பட்ருக்கே
இப்ப எத்தன
அதுனாலே இப்ப வந்து எய்ட்டீன் இயர்ஸ் ஆயிச்சு ஆஹா சாரி சாரி சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிச்சு
பரவால்ல இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்னா அப்ப இருந்த அது அவு தா பெஸ்ட்டு இப்பலா சும்மா ஆ பாக்குறோ பேசுறோ அங்குற இந்த வெப்சைட் எல்லா நெறய வந்துருச்சி யார நம்பறதுனே தெரியுரதுல்ல சின்ன சின்ன பசங்கலா லவ் பன்ர